ஹலோ
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு
மேல போம்போது
ம் செரிங்க என்ன பண்றீங்க
நா ஒக்காந்துட்ருக்க நீங்க
நா படுத்துட்டு இருக்கேங்க
செரிங்க சாப்ட்டீங்ளா
இல்லங்க இனிமேல்டு தா நீங்க சாப்டீங்களா
ம் சாப்ட்ட
என்ன சாப்டீங்க
ரசோ சாப்பாடு
ம் செரிங்க செரிங்க
நீங்க எதுக்கு சாப்புல்ல
ஆ நா வந்து எனக்கு புடிக்கலங்க அதனாலதா சாப்பல இன்னிக்கு நா பூஸ்ட் குடிச்சிட்டுங்க தெம்பா ஒக்காந்துருக்கே
அது மட்டு பத்துமா உங்களுக்கு
பத்தல பசிக்கிதுதா
ஏதாச்சி பிஸ்கட் இருந்தா சாப்புடுங்க
இல்லங்க பாத்த ஒரு ரஸ்க்கு தா சாப்ட்ட பூஸ்டுல ரஸ்க்கு இது பண்ணி சாப்ட்ட தொட்டுட்டு சாப்ட்ட ம் செரிங்க நீங்க டூர்ல்லா போய்ருக்கீங்ளா
என்னது
டூர் டூர்
ஃபேமிலி கூடையா ஃப்ரெண்ட்ஸ் கூடையா
கூட தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லால ஃபேமிலி கூட
ஃபேமிலி கூட லாங் ட்ரிப்புனா கொடைக்கானல் போய்ருக்க
ம் அதுண்டு சவுக்கா இருக்கீங்ளா வேற
அப்புறமா கோவளம்மு இந்த மாரி
செரிங்க செரிங்க
நீங்க
நா வந்து நெறைய எடத்துக்கு போய்ருக்கங்க ஃபேமிலி கூடல்லா
நாலு எடத்துக்கு போய்ருக்கீங்ளா சூப்பருங்க தடாக்கு போய்ருக்கே நா தடா
நானு போய்ருக்கே தடா ஃபால்ஸ்
ம்
ம் ம் நல்லா இருக்கு
நல்லா இருக்குங்க தண்ணி மேல இருந்து விலுமா செமையா இருக்கு
ம் ஆனா அவ்வளவு தூரோ நடக்கணு
ம்
எப்படியோ ஒரு ரெண்ரவர் இருக்குங்க நடக்க உள்ள உள்ள நம்ம நடந்து போனா ரெண்ர அவரு நாங்க போனோங்க லாஸ்ட்டு வரைக்கு போனோங்க ஆனா எல்லா தண்ணியே இல்லங்க அன்னிக்கு அதா வெருப்பாய்
ஆனா நாங்க போயிருக்கோல்லங்க ஃபுல்லாவே இருந்துச்சு ரொம்ப தண்ணிங்க நா வந்து முழுங்கி ட்ட தெரிமா கழுத்து வரைக்கு முழுங்கிட்சி
ம்
அவள தண்ணி இருந்துச்சி நாங்க போனது ச சரியான செரு
ம் ஆனா நெறைய பேரு கீழ குளி க்கிறாங்க கீழ என்ன தெரிமா
நாங்க டேரக்ட் கீழல்லா போ மாட்டோ கொஞ்சோ மேல இருக்குமா அங்க இர்ந்து கல்லேலந்துல்லா பெய்யு
ம் நல்லா இருக்கு ஆமா தெரியு நா சொல்றது கீழ இருக்குல மேல இருந்து வருதுல்ல தண்ணி அழுக்காய் அழுக்காய் அழுக்காயி வரு கொஞ்சோ கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா கீழ பா இருக்குங்க நா நடந்து வருவல்ல ஒரு பாலம் மாரி இருக்குல்ல என்ட்ரன் ல வரப்போ பாத்துருக்கீங்களா பாருங்க பாத்தி அந்த தண்ணி பாத்துருக்கீங்களா நீங்க போம்போது எப்டி இருந்துச்சு
நா போம்போது ரொம்ப கல்லு இருந்துச்சா கல்லு கல்லுல இருந்துல்ல ஆ வேர் மாரி வந்துரு இருந்துச்சு அதுல இருந்து தண்ணி வந்துச்சு செமயா இருந்து ச்சு அதெல்லா பாக்க இப்போலா அ இப்போ ரிசன்டா போய் பாத்தா அந்த மாரி எல்லா இல்லங்க சேஞ்சு ஆயிடுச்சு
ம்
எங்க அப்பா போயிட்டு பாத்துட்டு வந்து சொல்றாங்க எல்லாமே இப்போ மாறிடுச்சு இப்ப ஸ்பெஷல் ரொம்ப அதிகம ஆயிடுச்சு ஜனங்கள் வந்து ரொம்ப அதிகமயிட்டாங்க தண்ணியு கொஞ்சோ டிமாண்ட் ஆயிடுச்சு
ம் தண்ணயே இல்லங்க இப்போ நா போனே நான்த்தானே சொல்றேன் தண்ணியே இல்ல கீழ தா இருக்கு அதுவு நல்ல நல்லாவே இல்ல கருப்பா இருக்கு தண்ணி
ம் நா போகு பொகும்போதெல்லா இந்த ஷாம்பு எல்லா எடுத்துட்டு போயிடுவேன
ம் இப்டி பண்ணாதாங்க இப்டி பண் இப்டிதாங்க பண்ண கூடாது நீங்க சொ
ஷாம்பு எல்லா எடுத்துட்டு போயிடுவங்க ஆனா குளிக்க மாட்டே ஒரு சேப்டிக்கு எடுத்துட்டு போயிடுவே சரியா கேளுங்க லூசு மாரிக் பேசாதீங்க எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அங்க வந்து நெறைய பேர் இருப்பாங்களா எனக்கு வந்து கம்ஃபர்ட்டபுளா இருக்காது அதனால யூஸ் பண்ணிக்கிட்டே நா எல்லாமே எடுத்து போங்க தண்ணி பாட்டலு எல்லாமே
நெறைய பேர் இப்டிதாங்க அவங்களுக்கு தேவைக்காக குளிச்சிக்கிறாங்க ஆனா கீழேயு நெறய கடியேற முடியாதில அவங்கெல்லா குளிப்பாங்கள இப்போ நெறைய பேர் மண்டைல எல்லா இது குளிச்சு வச்சிருந்தா அழுக்கு தானே இருக்கு அது அப்டியே கீழே போக அத யோசிக்க மாட்டறாங்க எப்பதா மரமண்டையில எல்லா ஏறுமோ தெரில நெறைய பேர் இப்டித்தா நா போனல்ல அப்ப கூட அப்டித்தா பண்ணாங்க தண்ணியே இல்ல கொஞ்சமாதா இருக்கு அந்த தண்ணியிலு ஷாம்பூ போட்டுட்டு சோப்பு போட்டுட்டு எல்லாம் பன நா திட்டிட்டே போன எல்லாருக்கு மனசுல அ துப்பு இல்ல அது
ஒருத்தாங்க எல்லா ரொம்ப கலீசா பண்ணிருவாங்க சில பேர் ஆனா நாங்க எல்லாம் சின்ன பாப்பாவை தூக்கிட்டு போனோங்க நா அஞ்சு மாசோ இருக்கு அந்த பாப்பாவ தொட்டில்க்கு வந்து துணியெ எல்லா எடுத்துட்டு போனோம் மேல போனோமா அங்க நல்ல கல்லு கல்லா இருந்துருச்சு அங்க என்ன பண்ணுவோ ஒரு மரத்து கிட்ட கட்டி விட்டோ அங்க கம்ஃபர்ட்டபுளா இருந்துச்சு நெறைய பேர் அங்க அங்கே வந்து ஏற முடியாதில்ல கஷ்டமா இருக்கு சொல்லி நெறைய வர மாட்டாங்க அங்க போனா எனக்கு நல்லா ஃப்ரீயாவு இருந்துச்சு பாப்பாக்கு நல்லா தூங்குங்கற மாரியு இருந்துச்சு அந்த பாப்பா வந்து தூங்கிட்டே இருந்தா நாங்க பாட்டுக்கு நாங் வெளண்டுட்டு இருந்தோ அந்த பாப்பா வந்து டிஸ்டர்ப்பே பண்லா அந்தமாரி இருந்துச்சி குறும்புங்க வாங்கலா அதென்னமோ நாங்க போன எடத்துலா நா ங்கு எங்க திங்ச வந்து எடுக்க வறங்க என்னரு வந்து என்ன பாப்பா தொட்ட இருக்கானா அதுல எட்டி பாக்குறாங்க நாங்க பயந்துகிட்டே இருந்தோ என்ன பண்றாங்களோ
ம் நாங்க எல்லா என்ன தெரியுமா பண்ணனோ கல்ல தூக்கி அடிச்சு இது பண்ற கொரங்கு வந்துச்சா தண்ணில தா இருந்தோ வந்து வந்து எட்டி எட்டி பாக்குது கல்ல தூக்கி அடிச்சோ மா ஓடி போயிடுச்சு ம் நெறையா கொரங்கு இருந்துச்சுங்க ம் கொரங்கு புடிக்கும்மா உங்களுக்கு
ஆ ஆ ஆ புடிக்காது
ஏதுக்கு
புடிக்காதுங்க எதுக்கு எதுக்கெல்லா
ச்சு எனக்கு புடிக்குங்க கொரங்கு எல்லா நல்லா இருக்குங்க
கொரங்கு பாப்பா நல்லா க்யூட்டாக இருக்கும்மா எனக்கு ரொம்ப புடிக்கு
உங்கள மாரியே இல்ல
ம் க்யூட்டா இருக்கு
அதா உங்கள மாரி கியூட்டா இருக்கு
என்ன மாரியு இருக்கு இல்லாத மாரியு இருக்கு அதுல என்ன இருக்கு
ம் ஆமா அதுல என்னா இருக்கு நீங்க மனிதகுரங்க பாத்திருக்கீங்களா
இல்லப்பா
ஜூல பாத்தது இல்ல ஜு ஜூல
இல்லப்பா
இல்லையா என்னங்க சொல்றீங்க செரி ஒயிட் கொரங்கு வெள்ள கொரங்கு
ம் பா்த்திருக்கே மூஞ்சு மட்டு கருப்பா இருக்கும் உடம்புல்லா ஒயிட்டாயிருக்கு
ம் தர்தா அதே மாதிரி கருப்பு கொரங்கும் அப்படிதா உகும் உடம்புலா கருப்பாருக்கு மூஞ்சு மட்டு வெள்ளயா இருக்கு
செரி சார்
ம் மனித கொரங்கு எப்டி தெரியும்மா இருக்கு ஒரு மனிதன் மாரியே இருக்கு உங்க நம்மன மாரியே இருக்கு நம்ம என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே செய்யு தெரியுமா ஊஞ்சல்ல உ்ட்காந்து அதுவாவே ஆடு அதுக்கப்புறோ நீங்களா கேர்ள்ஸ் எல்லா பேண் பாப்பாங்கல்ல அது பாக்கு அது அதுக்கப்புறோ ரொமான்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு கொரங்கு சேத்து ஏதோ பண்ணுவாங்க சேம் மனுஷங்க மாரிதா இருக்கு நல்லாத்துக்கு பேரு மனித கொரங்கு
சேரி சேரி
நம்ம என்ன பண்றோமோ அத
நீங்க ஏங்க புலி அததா பாத்துருக்கீங்களா
நா பாத்துருக்கேங்க நீங்க
என்ன ஒரு நாள் சூப் பண்ணிருந்தேங்க ச்சு எங்க சப்தா அவங்கட ஃபர்ஸ்ட்டு கொழந்த இருந்துச்சு ஒன்ற வயசுல போங்கண்ணா அந்த பொண்ணு இருக்குல எங்கயோ கேட்டு வழியா ஓடிருச்சா அங்க இருந்து இப்பி திரும்பிட்டுனா இருந்தாங்க
இங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல அங்க அங்க இருக்கறவங்க சொன்னாங்களா அப்டி ஓடிருச்சுனு
அங்க இருக்கவங்க சொல்லலங்க நாங்க அப்போ அப்போ அந்த பாட்டுக்கே போறோ அப்ப இல்ல வாட்ச்மேன்லா நெறய இருந்தாங்களா அவங்க சொல்றங்க இங்க வராதீங்க இங்க வராதீங்க புலி வந்து கேட்ட தொறந்து வந்துருச்சு வெளிய வராதிங்கன் சொல்லி
ஏன்னா நீங்க சொல்ற மாரியே இல்ல நீங்க சொல்ற மாரி நம்ப போம்போது சொன்னாங்க அதுனால தா கேக்குற அவங்க பொய் சொல்றாங்களா என்னனு
பொய் சொல்றாங்கன் சொல்லி நாங்க பாத்தோங்க வேலி மாரி பொட்டு வச்சே பா நெஜமாலயேங்க நா எங்க அப்பாலா பாத்தோ
ஆஹ செரிங்க செரிங்க
கேக்குதா
கேக்குது கேக்குது என் வாய்ஸ் கேக்குதா
வரலான் பாத்த
ம்
ஓடி ஓடி ஜன்னல் வழியா போய்ருச்சு அது
அப்டியாங்க செரிங்க செரிங்க நாங்க போம்போது கூட அப்டிதா சொன்னாங்க எதோ வெளியே வந்துருச்சு நாங்க போம்போது சிங்கம் வெளிய வந்துருச்சுன் சொன்னாங்க அங்க அங்க போட்ருந்துச்சு ஜாக்ரதை ஜாக்ரதைனு ஆனா அந்த மாரி ஒன்னு இல்ல எனக்கு தெரிஞசு வேஸ்ட்டு பொன் மாஸ்க் அங்கெல்லா இருக்கு இல்லன் சொல்ற ம் செரிங்க செரிங்க செரிங்க நாங்களு நேர முடுஞ்சுருச்சு
செரிங்க செரிங்க
ம்